பனத்தொல்லி
ஆ கேக்குது தோழி எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கேனு தோழி நீங்க நலம்மா தோழி
ம் நல்லாருக்கோத் தோழி
என்ன சொல்லி ரொம்ப கால் க கணக்கெழுதி ரொம்ப கஷ்டமா ஆயிர்ச்சு தோழி
ஆம்மா ஆமா தோழி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு
ம் இப்போ ஒக்கேதானே
ஆ இப்ப நல்லா கேக்குது தோழி
சொல்லுங்க தோழி என்ன பேச
ம் தோழி நம்ம கல்லூரி வாழ்க்கய பத்தி ஒரு பழைய ஞாபகங்கள்லா நம்ப கொண்டு வர்லாமா
ஆ ஸ் கண்டிப்பா தோழி சொல்லுங்க தோழி பேசலாம்
பத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு தோழி நம்ப ஒரு கிளாஸ்ல யாருக்கு தெரியாம நம்ப சாப்புட்றது மேமுக்கு அந்த ஆசிரியர் க்குலா தெரியாம நாம பேசிக்கிறது காசிப்பசி குறது
ஆமா தோழி அது கல்லூரி ஆமா தோழி இந்த கல்லூரினாலே உங்களுக்கு அவங்க எந்த இல்ல நம்மளுக்கு இருந்த தோழிங்கள்ளு எல்லாரியு என்ன சொல் து அங்க இருந்தது நம்மளது ஆசிரியர்களு சுற்றி இந்த சூழ்நெலைய அது எல்லா ம்ம நம்ம நம்ப கண் முன்னாடியே வந்து
ம் ஆமா தோழி க கல்லூரில படி ச்சமோ இல்லியோ அரட்ட அடிச்சது நம்பள மா யாராரு யாருக்கெல்லா அடிச்சிருக்க முடியாது ஆ அது வருப்ப வகுப்பறைலெல்லா வந் து நம் ப்போ அந்த க அந்த க பாடோ எடுக்கும் போது நம்ப பண்ற விஷயங்கள் நம்ப சிரிச்சிக்கிறது நம்பக்குள்ளயே பேசிக்கிட்டு அதெல்லா இப்போ ரீல்ஸ்ல வரத்த பாத்தா பழைய நெனவு தேல்லா எனக்கு திருப்பி வந்துட்ருந்துச்சு ஏன்னா நா காலையில கொன்நேர் ரீல்ஸ் பாத்துட்ருக்கும் போதே எனக்கு அது தோணுச்சு நம்ப அதெல்லாம் பழசு இந்த காலங்கள்லா மற க்க முடியாது ஒரு அற்புதமான நாட்கள் அதெல்லா அப்புடின்ட்டு ம்
அது இப்ப ரீல்ஸ் பாத்தா ஒரு அ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா உட்காந்து பேசுறது விளாடுறது அதெல்லாம் பாத்தாலே நம்மளுக் வந்து பல நினைவுகள் தா வந்து புதுமையா மாறிடுது தோழி நம்ம கண்முன்னாடியே வந்து நின்னுடுது. தோழி
ஆமா ஆமா தோழி ஆமா. இப்ப இருக்க இப்ப இருக்க பா பிள்ளைகள்லா நம்மள மாரி இருப்ப நம்மள மாரிதா இது பண்றாங்களான் தெர்ல அவங்களுக்கு வேற விதமா ஆயிடுச்சு. இப்போ என்ஜாய்மெண்ட்ன்னா அவங்களுக்கு வேற இதாமா ஆயிடுச்சு நம்முளுக்.
அவுங்குளுக்குலா இப்ப இருக்குற பசங்களுக்கு எல்லாமே அ ஃபோனு என்ன சொல்றது வீடியோ கேமு அந்த வீட்ல ஃபோன்ல வெளாடுற கேம்தா அவுங்களுக்கு முதல் த்ருப்தியா இருக்குது தோலி வெளில போய் வெளையாடுற வெளிலப் விளாயுடுற மகிழ்ச்சிலா அவுங்க பாத்தது வே இல்லாத மாதிரிதா இருக்கு தோலி நாங்க ப நம்ம இருக்கிற உணர்வு நமது நம்ம பட்ட என்ன சொல்றது நாம எஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாத் அவுங்க ஒண்ணோ பாக்கவே இல்ல தோலி. அவுங்குளுக்கு அவுங்குளுக்கு எல்லாமே வந்த் ட்டு ஃபோனு ரீல்ஸு
ஆமா ஆமா ரொம்ப ரொம்ப ஈஸியா அப்டி ஒக்காந்துகிட்டு அது ஒரு பெ பெரிய ஒரு மகிழ்ச்சி நெனைச்சி பண்ணிட்டுருக்காங்க ஒருத்தவுங்களுக்குள்ள ஒருத்தவங்க பேசி இருக்குறதுல்லா ஒரு அதோட பொரிவரு பெரிய மகிழ்ச்சி ஒரு அவுங்ககிட்ட பேசிக்குறது நமக் குடும்பத்தோட எல்லா ஒரு ஒரு நண்பர் நமக்கு தொன நம்ம குடும்பத்தோட எணஞ்சி இருப்பாங்க அந்த மாரி நண்பர்கள் நம்ப வெச்சிட்ருந்தோ இப்பல்லா அப்டி கெடையாது தோழி எல்லா ஃபோன்லயே சும்மா கேம் வெளையாடிக்கிறது மெசேஜ் பண்ணிக்குறதே ஒரு பெரிய மகிழ்ச்சியா அவுங்க நெனச்சி
ஆமா விளாடபூ போ போக சொன்னா நா முதலல்லா பெசங்க வெ வீட்ல இருந்து வெளில இருந்து வீட்டுக்கே வர மாட்டாங்கத் தோலி வெளிலயே வெளாடிட்டே இருப்பாங்க கால்ல இர்ந்து சாய்ந்ரோ ஆனாப் கூட நாம தான் அவங்கள கூப்பிடுற மாதிரி இருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னா போய் விளாடுடா வெளியில போய் விளாடு டா போன்லயே இருக்கிறியடான்னு சொல்லி நம்ம ஆமா நம்ம சொல்ற மாதிரி இருக்கும் சொல்லி
ஆமா ஆமா தோழி
வீட்லயே அடைஞ்சு கிிடக்கறாங்க தோழி என்ன தோழி சொல்லுங்க தோழி எல்லா தோழி நம்மளுக்கு அந்த என்ன சொ அந்த சந்தர்ப்பம் எல்லாம் கெடைக்கல தோழி நம்ப சந்தர்ப்பத்துல எங்களுக்கு எல்லாமே அமைஞ்சதுல்லாம் பகத்ல பகத்ல போற மாரிதான் எதாவது என்ன சொல்றது ஈகோ பார்க்
ஹம் அது அது கூூட ஒரு பெரிய அனுபவம்ந்தான தோழி ஒரு வேனோ பஸ்ஸோ பிடிச்சு நம்ம எல்லாரும் போவோம் அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூட்ட ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போவோங்க நம்மளுக்கு மட்டுமா ஸ்நாக்ஸ் நம்ம வ எல்லாருக்கும் கொண்டு போவோம் அவங்க நம்மளுக்கெல்லாம் கொ வருவாங்க
ஹ
அந்த டான்ஸ் போட்றது அந்த பழைய பாட்டுக்குல்லா பாட்டு பாடிக்கிட்டே போறது அதெல்லா ஒரு நல்ல ஒரு வாழ்க்க அனுபவம் அதெல்லா இப்ப கேட்டா கூட நம்ளுக்குலா கடை காது
ஆம துளி இப்போ அது எங்கா சொல்து எங்கள்க்கு வந்து இப் போ ஒரு ட்ரீம்மா இருக்கு தோழி பொ அது கனவா இருக்கு இப்பொ இப்போ அதெல்லாம் முடியுமானு சொன்னா அது சாத்தியமே ரொம்ப கம்மியாதா நின்னுக்கு ஏதோ எங்கள்க்கு ஃபேம் முடில ஏதாவது பிரண்ட்ஸ் இருந்தா மேபி போறதுக்கு சான்சஸ் கிடைக்கு ஆமா இப்போ கல்லூரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நம்ம கூட போறதுக்கு வந்து சாசஸ்லா ரொம்ப கம்மித்தொழி அந்த நினைவுகள்லா வந்து இப்போ கெடைக்குமான் சொன்னா சொ ரொம்ப கஷ் மட்டுந்தா தோழி ஏனா இப்போ இருக்கிற ஆமா இப்போ இருக்ற சூழ்நெல எல்லாரு போன்லதா இருக் க கையில அ அன் பெலிப் முதல்ல பேசின ஃரெண்ட்ஸ் எல்லா இப்போ கொஞ்சோ லேடியா மாறிட்டுருப்பானுங்க அவங்ளோட என்ன சொல்றது யோசி ங்குற தன்மைல்லா மாறிடு
ஆமா அவுங்கவுங்க வாழ்க்கைய பாக்குறதுக்கே இப்ப எல்லாருக்கு சரியா இருக்கு நம்ம கல்லூரி காலத்துல அப்டி இருந்தோ உம்
அவங்ளோட வீடு ஆதே அவங்கள்க்
அதுதா அவுங்க குடும்பத்த பாக்கவே ஆ நம்ம நம்ம கல்லூரில அவ்ளோ இதுவா இருந்தோம் ஆனா இப்ப எல்லாரு நம்ம நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது அவுங்க அப்பதா தூங்க வ
ஆமா தோழி எப்போ எப்டி இருக்குன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு மெசெஸ் பண்ணா ஒரு அவுங்க பாத்துட்டு ஒர் ரெண் நாள்க்குதா
அம்மா ஆமா ஆமா அது என்ன பண்றது ந எல்லாருக்கும் வாழ்க்க சூழ்ந இப்டி ஆயிடுச்சி மொதல்ல குடும்போந்தா பாக்க முடியூ ஆமா உம் என்னப்பா காசு இருந்தா தான தோழி அது மேல எல்லாருமே பணோ பணோனு எல்லாரு அ அத நோக்கி பொயிட்ருக்காங்க
போட்டுட்டே இருக்காங்க எல்லருமே
சரி சரி தோழி நீங்க எப்படி வீட்டு பக்கத்துலயே இருந்து கல்லூரி இல்ல கொஞ்ச தூரம்மா ஹஸ்
கொஞ்சம் ஒரு இல்ல தோழி பக்கத்துலதான் ஹாஸ்டல்ல எல்லாம் எங்க வீட்ல எல்லாம் விட மாட்டாங்க தோழி அதுல படிக்க வச் சதே ரொம்ப பெரிய விஷயம் இதுல ஹாஸ்டல்யில்லன்னா நீ படிக்கவே தேவையில்லன்னு சொல்லி
ஆமா ஆமா நானும் அப்டிதான் தோழி ஹாஸ்டல் அனுபவம்யெல்லாம் இல்ல நம்ம வீட்லயிருந்து டெய்லி போவோம் டெய்லி சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படியே தான் எனக்கு
ஆமா தோழி அந்த கிடைச்சதே நம்மளுக்கு பெரிய விஷயமா தோண்து தோழி அந்த அனுபவம் கொடுத்ததே பெரிய விஷ யமா இருக்கு வீட்ல அவங்களுக்கு அதுவும் கிடை இல்ல நம்ளுக்காவது அது கிடை
அது கிடைச்சிது ஆமா உம் உம் ஆமா ஹாஸ்டல்லயிருந்து படிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு தனி ஒரு விதமான ஒரு தைரியம் வேணு
ஆமா ரொம்ப தைரியம் வேணும் தோழி ஆமா உம் சாப்பாடுக்கு கஷ்டோ ஹாஸ்டல்ல டைம்கி போனதான் சா ப்பாடு கிடைக்கும் தோழி அதெல்லாம் கேள்விப்பட்டாலே ஆமா அவங்களுக்கெல்லாம் காலை உணவு லன்ச்க்கு உணவு ல்ல வந்து அங்க டைமிங்க்கு போனதா கெடைக் கொஞ்சோ லேட்டா போனா கூட கெடைக்காது இவ்ளோ தா சாப்புணு பசிச்சா கூட அதுக்கு மேல ச் சாப்ட முடியாது ஆம் சொல்லி அந்த டிஸ்டிக் ஆ இந்த ஹாஸ்
ஆமா ஒடம்பு செர்லனா அதே மாரி கஷ்டப்படுவாங்க யார் பாத்துக்கறது அப்படின்ட்டு
ஒடம்பு செரியாம இல்லாத டைம்ல தா தோழி தெரியு வீட்டு ஆளுங்க எவ்ளோ பாத்துக்கிட்டாங்க நம்மளுக்குன் சொல்லி அம்மா பாத்த மாதிரி யாரு பாக்க முடியாது கூட இருந்த ப் ப்ரண்ஸ் அவங்களால எவ்ளோ முடி யுமோ அவ்ளோதா பாக்க முடியு அம்மா பாத்துக்கிட்டு நம்மளோட பாட்டி பாத்துக்கற மாதிரி வேற யாரு பாத்துக்
ம் ஆமா தோழி நாங்க நா கல்லூரி படிக்குமோது எங்களுக்கு ஒரு ரெண்டு பேர் அஞ்சு நாங்க அஞ்சு பேர் ஒன்னா இருக்க ரெண்டு பேர் ஹாஸ்டலு அவங்களுக்கு ஒடம் செரியாதப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ் கஷ்டமா இருக்கு ஏனா கூட ஆள் இல்ல ஹாஸ்டல் ஹாஸ்டல் சாப்பாடு அவுங்களுக்கு ஒத்துக்காது அப்பப் பாத்து நம்ம வீட் பாக்குற மாரி நம்ம நெனைக்கிறப்ப எனக்கு ரச சாதோ வேணு, எனக்கு பிரட் வேணுனா யாரு
ம் நம்மா ஒடம்பு சரியில்லனா அப்டியே சுருங்கி படுத்துருவோ அதெல்லா படுக்க முடியாது தனியா இருந்தா. எல்லாத்துல் நம்மதா பாத்
ஆமா நம்ம நண்பர்களாலதா நம்ப உதவி பண்ற மாரிதா இருக்கு நம்ப அம்மா அப்பா எல்லா அவுங்கள டேக் கேர் பண்ணி வீட்க்கு கூட்னு வந்து கொஞ்சோ நல்ல சாப்பாடு குடுத்து அவுங்களுக்கு கொஞ்சோ நல்லபடியா ஆனாப்பறோ தா அனுப்பி வக்கிற அனுபவ எங்களுக்கு இருக்கு. ஏன்னா ப்ச் நம்ம ஹாஸ்டல் வாழ்க்
ஆமா தோழி, அம் அப்பதா சொல்லி அம்மா, அப்பா என்ன சொல்றது அவுங்க படுற கஷ்டோ நம்பள எவ்ளோ அவங்க பாத்து இருக்றாங்கன் சொல்லி நம்பளுக்கு அப்பதா உணர்வு வருது தோழி. வெளியில எங்கயாவது போய் ஒரு ரெண்டு நாள் இருந்தாதா வந்து அம்மா, அப்பா எவ்ளோ பாத்துக்றாங்க, நம்ம வேற யாராவது இருக்காங்ளா நம்பளுக்கு? அவுங்க இல்லன்னா அவுங்கள மாரி யாராவது கேக்குற இருக்காங்ளானு ச் சொல்லி நம்பளுக்கு அப்ப தா உணர்வே வருது.
ம் சேர் அப்ப உம் உம் செரி செரி தோழி. நா எங்க படிச்சென்னா தோழி நானும் சென்னையிலதா தோழி படிச்சே எங்க வீட்டு பக்கத்திலேயேதா ஒரு அஞ்சு கிலோ மீட் ஒரு ஆறு கிலோமீட்டர் தானா? நா எம் ஏ பி எட் தோழி. டீச்சரா இருக்கேன் தோழி நா நானு. ஆமா ஆமா தோழி உம்
ம் ஒங்களுக்கு இன்ன ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே தோழி. பசங்க எல்லா மெயிண்டெயின்
ஆமா, ஆமா தோழி அந்த மாரி நெறைய அனுபவ அனுபவங்கள் இருக்கு. நா ஆனா போன கரெக்டா நா பி எட் முடிச்சொட்னே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால எனக்கு உடனே வேலக்கு போற வாய்ப்பு எனக்கு அமையல கொழந்த நின்னுடுச்சு, அப்டி ஆயிட்ச்சி ஆனா எனக்கு நா கொழந்த நின்ன ஒடன்னே பாத்தீங்கன்னா எனக்கு ப்ச் எனக்கு ஆன்லைன் மூல்யமா டீச் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கெடச்சது. ஸோ நா ஆன்லைன்ல தா இப்போ வரைக்குமே பண்ணிட் இருக் ஏங்கொழந்த பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயசு. இல்ல இல்ல தோழி அது பார்த்தீங்கன்னா சனிக்கிழம ஆ ஞாயிரத்துகிழமெலா கூட வர சொல்கிறாங்க தோழி ஸ்கூலுக்கு அது செட் ஆவாது யெங்கா கணவர் வந்
ஆமா தோழி வீட்டுல இருந்த தனி கல்யாண ஆயிட்டு அப்புறமா நம்பளுக்கு ரொம்ப என்ன சொல்றது ந ரொம்ப எல்லாத்தலயும் நம்ம எங்க அம்மா எப்படி பாாரத்துக்கட்டாங்களோ அப்படி நம்ப வந்து ஒரு பாம்லி பாத் துக்கிற மாரி இருக்கு தோல்லி இப்போ அப்போ வந்து நம்மளுக்கு தான் ரொம்ப மேனேஜ் பண்ற ரொம்ப
ஆமா அதனால குழந்தை இல்லைன்னா கூட ஒரு இது இருந்திருக் கொழந்தையு நின்னுடுச்சு கொழந்த பொறந்துருச்சு அதுக்கப்பறொ அந்த மாரி ஒர் சூழ்நல அமையல நம்பளுக்கு கணவரு ஐடில இருக்காரு அவருக்கு சாட்டே சன் சண்டே தான் லீவு சாட்டர்டே சண்டே நம்ம்ப வந்து காலையில போயிட்டு ஈ விவ சாயங்காலம் வந்தோம்னா அது அவங்க வேணா அவ்வளவு ஒண்ணு முக்கிய கிடையாது அது இல்லாம எங்க தோழி பள்ளி ல கல்லூரியில எல்லாமே என்ன ச சம்பலோ ரொம்ப கம்மியாதா தராங்க ஒரு இருபதாயிரோ முப்பதாயிரோ தா தராங்க அதுக்கு ந சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட
நல்ல சேலரி இருக்கு பிரைவேட்ல நம்ம போய நல்லா எஃபர்ட் போட்டு தாலு நம்மளுக்கு பத்தாயிரத்துக்கு மேல கிடைக்கறிறது ரொம்ப கஷ்
ஆமா கண்டிப்பா அதுக்கு கவர்மெண்ட் வேல கெடைக்கணுனால அது கேஷ்ட் எல்லா இருக்கு தோழி அந்த கேஸ்ட்ல நம்ம வந்தாதா அதெல்லா பண்ண முடியு இல்ன்னா நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்காது. அதனால அப்டியே இதுலயே எப்டியோ போகுது ஆன்லைன் டீச்சிங்லயே போது நம்மளுக்கு செரி சும்மா இருக்கறது நம்ம படி பச்சதுக்கு சும்மா இரு
ஆமா தோழி நம்ம பெ படிச்சதுக்கு எதாவது பிரயோஜனமா இருக்கணு தோழி ஆமா தோழி சரி தோழி நம்ம மீண்டும் பேசலாம் தோழி நன்றி தோழி வணக்கம் ம் வணக்கம்